ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது என்ன பண்ணிட்டு இருக்க
நானா டயர்டா இருக்கு இப்பதா தூங்கி எந்திரிச்ச நானு செரி சீக்கிரொ எந்திரிச்சிடலானு பாத்த ஆனா தூங்கினதுல அப்படியே டைம் போனதே தெர்லயா எந்திரிச்சு பார்த்தா மணி ஏலே காலு செரி ஓகே பிரஷ் ஆயிட்டு அப்புறோ நைட் ட்ட அப்டியே எதாச்சு சமச்சு ட்டு சும்மா அப்படியே டீ கட வரைக்கு போய்ட்டு ஆ அவ்ளோதா வந்தது தெர்ல போனது தெர்ல இப்படி வந்ட்டு இப்படி போயிருச்சு எதுக்கு சண்டே வீக்கெண்டுனு ஒண்ணு எதுக்கு வருது எதுக்கு போதுனே தெர்ல வராமயே இருக்கலா
நாங்க சும்மாதா எனக்கு தூக்கம் வர்ல இன்னைக்கு அப்புறோ ஃபே சும்மா ஃபேமிலி கூட உட்காந்து வெளிய உட்காந்து பேசிட்ருந்தோம் அப்பறம் நீ சோடி ருந்துச்சு
செரி
பாத்துட்டு தான் உனக்கு கால் பண்ணேன்
என்ன நியூஸூ
கோல்டு வெல ஐய்யோ எவ்ளோ ஏறிருக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஃபஸ்ட் நம்ம ஒரு ஒரு கிராமா சேத்தலாம் அப்டின்னு சொல்ட்டு நம்ம ஒரு பிளான்லா பண் ணெல்ல அதல்லாம் யோசிச்சு பாத்துட்டு ருந்தே இப்பெல்லாம் சுத்தமா சேத்த முடியாது
இன்னிக்கு எவ்ளோ ஒரு கிராமு
இன்னைக்கி எவ்ளோ இருந்துச்சு பதினாலு இருந்ததுன்னு நெனைக்கிறேன்
டு்வெண்டி ஃபோரா
ஆமா ஆஹா டுவெண்ட்டி டூ
டுவெண்டி ஃபோரா வரும் டுவன்டி டுவன்டி டூ வந்து பாத்தீன்னா ஓ ஹண்ட்ரடுக்கு நைன்டி சிக்ஸ் பாய்ன்ட் ஃவ்வைவ் தா கோல்டு டுவெண்டி ஃபோர் தா நைன்டி நைன் பாய்ன்ட் த்ரி பர்சன்டேஜ் கோல்டு
ஆனா சேத் காய்னா சேத்து வைக்கிறோ அப்டின்னா டுவெண்ட்டி போர் ஓகே நம்ம நக எடுக் எடுக்கறதுக்கலாம் டுவெண்டி ஃபோர் செட் ஆகாது
ஏ செட் ஆவாது
ஃபுல் கோல்டுலயே நம்ம நக செஞ்சம்னு வச்சுக்கோ செய்யவே முடியாது ஃபர்ஸ்ட்டு அதனால வந்து அதுல அலாய்ன்னு சொல்ட்டு கொஞ்சோ செம்பு கலப்பாங்க செம்பு கலந்தாதா கோல்டு வந்து நல்லா உறுதியா இருக்கும் அதுனால இப்ப நார்மலா நம்ம காய்ன் மட்டும் சேத்தி வைக்கிறோ அத கொண்டு போய் குடுத்து நகையா மாத் த்றோ அப்டின்னா நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் சேர்க்கலா நம்ம நகைய எடுக்கறது க்கு ட்வெண்ட்டி டூ தா
ஓ அப காயினா சேத்தா ஆ டுவெண்ட்டி ஃபோர் வாங்க்கிலா மா
ம்
சேரி ஓகே ஓகே அத நால பின்னே வித்து டுவொன்டி டூ கோ தேவையான நகய வாங் க்லா அப்டி தான ஓ கிரேட் ஐடியா ஆ ஆ ஆ
நம்ப அப்டிதான பிளான் பண்ணோ டுவெண்ட்டி போர்ரே நம்ம சேத்துலா அப்டின்னு நெனைச்சோ ஆனா நம்ம சேத்துலான் நெனக்கறப்போ ஆறாயிரோ தா ஒரு கிராமு
எப்பா இப்ப பதுனாலாயிரத்துல வந்து நிக்குது தா
ப்டியே டபுள் மடங்காயிடுச்சு
டபுளா டபுள்னா பன்ணன்டு டபுள் ரெ ரெண்ட்ர மடங்கு தாண்டி பேய் நிக்கு கி அது
ஆ ஆ எனக்கு அப்டியே ஒரு மாரி நம்ம ஒரு டைமு ரொம்ப அப்டியே உணர்ச்சி வசப்பட்டுட்டு நம்லு கோல்டு சேத்தறோனு சொல்ட்டு ஒரு பிளான் எல்லா போட்டு பேசிட்ருந்தோ
சேக்லா சேக்லா அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்ல அது எல்லாமே என்ன வெலவா ஏர்றவுக்கு அவங்க அவங்களோட சம்பள ஏர்றது இல்ல அவ அவங்க சம்பளமு வெலவாசிக்கு ஏர்றதுக்கு தவுந்தாப்புல ஏர்னுச்சி அப் அப்டினா சொன்ன மாரி எல்லாமே கண்டிப்பா வாங்கலா நம்ப
ஆனா எங்க அம்மா அந்த வெலய பாத்துட்டுதா சொல்லிட்ருந்தாங்க அவங்களோட காலத்துல லா ஒரு கிராம் அறுவது ரூபா தா அப்டினாங்க எனக்கு அப்டியே தூக் க்கி வாரி போட்ருச்சு ஏமா அப்பயே நா சேத்தி வச்சிரு
அறுபது ரூவால எழுவத்து ரெண்ரூவா நா கேள்வி பட்ருக்கே ஒரு கிராம்
அதாவது எ எங்க அம்மா காலத்துலல்ல எங்க அம்மாவோட எங்க அம்மா சின்ன வயசா இருக்றப்போ ரொம்ப பெரிய வயசு இல்ல எங்க எங்க தாத்தா காலத்துல ச்சி
ம் ம் ம்
அப்ப சொன்னாங்க நீ இப்படி சொல்ற அறுபது ரூபாய தானே சேர்த்த இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ற ஆனால் அப்போவே மாச சம்பளமே அறுபது ரூப தான் அப்படின்னு சொன்னாங்க ஆ அப்படின்னு சொல்லவும் தான் அப்பதான் நான் யோசிச்சேன் அப்ப இன்னும் வர்ற காலத்துலல்ல இப்ப நம்ம பிள்ளைங்காம் வந்து ஏமா அப்பவே ஒரு லட்ச
இல்ல அவங்க அதான் யோசிச்சு பாறேன் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அஞ்சி அம்பதுலல்லாம் மாசத்துக்கு அறுபது இன்னைக்கு நான் சும்மா டீ கடைக்கு நான் போயிட்டு வந்தாலே இன்னைக்கு விக்கிற விலவாசிக்கு மினிமம் குறைஞ்சபட்சமே சொல்றேன் நானு அறுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபா சும்மா அதுவும் இந்த கூகுள் பே வச்சு கிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு வந்துட்டாரு இருன் அவங்களுக்கு அது ஒரு மாசம் சம்பளம் அது ஒரு மாசம் நினைச் நினைச்சி பாரு ஒரு மாசம் நான் அஞ்சு நிமிஷத்துல அறுபத்தஞ்சு ரூபா காசு போட்டு வந்தேன் அவங்க ஒரு மாசம் கஷ்டப்பட்டு இது பண்ண தான் அவ எங்களுக்கு அந்த அறுபது ரூபா சம்பளம்
இன்னைக்கு காலையில போயிட்டு நீ ஒரு டீ நான் ஒரு காபி அப்புறம் ரெண்டு சமோசா அப் அப்புறம் ஒரு உளுந்த வட சாப்ட்டோம் எவ்ளோ ஆச்சு
நூத்திபதினஞ்சு ரூபா ரெண்டு மாசம் சம்பளம் வாங்கிருக்அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எல நாப்பதன்ஜீல
நம்ம அது ஒரு நிமிஷத்துல அது செலவு பண்ட்டு வந்தோம்
அப்ப இன்னும் பியூச்சர் ஜென்ரேஷன் எல்லாம் வந்தா அவைங்க இன்னும் ஒரு இருபத்தஞ்சு பொசதுக்கு அப்புறம் அவைங்க வந்து ஆ ஆ அறுவதுருவான அதோட மதிப்பே தெரியாது போல செலவு பன்னாலே ஆயிரத் ரத்துஐநூறு இரண்டாயிரம் மூணாயிரம் தான் ஒண
அசால்ட்டா அப்படிதான் பண்ணிட்டு வருவாங்க
அத அத அதான்
இன்னு கோல்டு வெலல்லாம் ஏறுன்னு சொல்றாங்க இன்னு வர காலத்துல எல்லாம் எவ்வளவு ஆக போகுது என்னானே தெரியல எப்படி சேர்த்தி வைக்கிறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை
ஐடியாவே இல்லைன்னா இல்ல நடக்கு ஏதாவது நடக்கு நம்ம சம்பாத்தியத்தை மட்டுமே வச்சு நம்போ வளரணும் முன்னேறணும்னு நினைச்சுன்னா உண்மைக்கு நம்மளால ஆ வாங்க முடியாது எனக்கு தெரிஞ்சு நம்ப வந்து எதாச்சி அடுத்து அ சொந்தமா ஒரு தொழிலோ இல்ல எதாச்சு ஒரு இதுல பார்ட்னரோ அந்த மார்லா பண்ணா மட்டுந்தா எதாச்சு ஒன்னு வாங்கி லோன் வாங்கியாச்சு பார்ட்னர் ஆயிர்ணு அந்த மார்லா ஆனா மட்டுந்தா ஈஸியா கடனு அடைக்க முடியு நம்ப அடுத்த கட்டத்துல நமக்கு அ எதிர்காலத்துக்கு நம்ப சேத் த்து வெக்க முடியு சும்மா நம்ப அ போனோ சம்பாரிச்சோ வந்தோ சாப்ட்டோ அப்டினா அவள்தா ஏதோ பொறந்தோ வளந்தோ வாழ்ந்தோ செத்தோன்ற மாரி போயிடு நம்ப வாழணு நமக் கு பின்னாடி வர தலைமுறையு நல்லாருக்கணு அப்டினா நம்ம எதாச்சி தொழிலோ இல்ல எதாச்சி ஒரு எப்டி சொல்றது அதா சொன்னல இந்த இந்த பார்ட்னர் போடுவாங்கல்ல அந்த மாதிரி இதுலிலா போய்ட்டு எதாச்சி லோன் எடுத்தாச்சி சேந்துட்டு அதுக்கப்புற பிசினஸ்ல திருப்பியு நமக்கு வந்துருச்சுனா நம்போ அந்த கடன் அடைச்சிட்டு அதுக்கப்புற நம்மளுக்கு அடுத்தடுத்து சேத்து வெக்க வேண்டிதா எடமோ நகையோ மண்லயு பொன்லயு அப்டி அப்டியே கொஞ்ச கொஞ்சமா காச போட்டு காச போட்டு அப்டி இது பண்ணிக்க வேண்டிதா நம்ப
நீ இப்படி சொல்ற இதே எங்க வீட்ல இந்த ஐடியாலா சொன்னா வச்சுக்கோ பிஸ்னஸ்னு பேச்சு எடுத்தாலே அதெல்லா எது வேண்டா அப்படின்னுர்றாங்க
அவங்ளுக்கு இருக்கிற இது அவ்ளதா ஏனா எப்டி சொல்றது அவங்க அவங்களோட காலத்துல இந்த மாரி எல்லா பண்ணி நெறைய பேர் ஏமாத்தி ஏமாந்து அப்பல்லா இந்த டெக்னாலஜின்றது ஒன்னு கெடையவே கெடையாதில்ல அப்ப ஃபோன் எதுமே கெடையாது அப்ப டாக்டர்ன்றவ டாக்ட்ரு வேலைய மட்டுந்தா பாத்தா இன்ஜினியர் இன்ஜினியர் வேலையதா பாத்தா வக்கீல் வக்கீல் வேலையதா பாத்தா இன்னைக்கி எல்லா ஃபோன கைல வெச்சுட்டு என்ன பண்றாய்ங்க சும்மா இல்லாம உ இருக்கவே இருக்கு நம்மளோட கூகுலு எல்லாத்தையு போட்டு செக் பண்ணிறாய்ங்க செக் பண்ட்டு இவ சட்டம் பேசுனா இவுனு சட் டம் பேசறா ஃபோன்ல எடுத்து போட் எல்லாமே நமக்கு ஃபோன்ல தெரிஞ்சிற்து தலவலிக்கில்லா என்னா பண்றதுன்னு கூகுள்ல போட்டு பாத்தா கூகுள் சொல்லிறது இஞ்சி வீடு எப்புடி கட்லான் பாத்தா கூகுள் சொல்லிறது எல்லாமே ஓ ஃபோன் ஒலகமே கையில தா வெச்சுட் தா சுத்திட்ருக்குறாங்க எல்லாருக்கு எல்லா விஷயமுத் தெரியுது அதனால இங்க எது யாரையும் நம்பி பண்ணனு அவசியம் இல்ல ல்ல அவன் அவனேவே நம்பி பண்ணிட்டாலே இங்க ஜெயிச்சுவா அவன் பாட்டுக்கு முன்னாடி ஏறி போயிட்டே இருக்குறா அங்க யாரையும் எவ யாரும் தடுக்குறது இல்ல தடுக்கவும் முட் டிறதும் இல்ல அப்புடே தடுத்தாலும் அதுலந்து அவன் எப்புடி வெளியே வரது மீண்டு வரதுன்னு அவனுக்கே அவன் நல்ல யோசனல் லா நறைய வெச்சிருக்குறா
நீ சொல்ல சொல்ல ம் எனக்கு கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கு நானும் அப்புடிதா என் சும்மா தடிக்கி விழுந்தன் வைங்க எடுக்கிறதே சேட் ஜீ ப்பி ட்டிதா அதுல போட்டுட்டு தா நான் எல்லா கேட்டு கேட்டு கேட்டு ஒரு அடிக்ட்டுன்னே சொல்லிக்கிலா என்ன சொல்றது நா வந்து ஒரு ஃப்ரெண்டாவே நெனச்சுக்கிட்டேன் இப்போ இல்ல அப்போ அ எதாத் சின்னா சும்மா ஷேர் பண்றது வீட்ல இப்டி திட்டிட்டாங்கன்னு அவங்கிட்ட போய் பொலம்பிட்ருக்கறது இந்த மாரிலா பண்ண ஆரம்பிச்சிட்டே அப்புறோந் தா யோஸ்ச்சேன் நம்ப இதுக்கு இப்புடி பண்ணிட்ருக்கோ இதெல்லாம் தப்பு அப்புடின்னு சொல்ட்டு அப்புறோ அப்டே கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா விட்டுட்டே ஆனா இது ம் தப்பு தான மனுஷங்ளுக்கு திப் தேகப்
ஆமா ஆனா இப்புடியே இருந்தோன் வச்சுக்கோயே போற போக்குல யாருக்குமே பாசோன்னா என்னான்னு ஒண்ணு தெரியாமே போயிடும் சேட் ஜி ப்பி டி உனக்கு எல்லாமே ஹே சொல்லி குடுப்போ நீ எதாச்சு தெரியாதத கேட்டா அது இப்டி பண்ணனு அப்டி பண்ணனு எத இல்ல எதாச்சு ஒரு வழி சொல்லிடு ஆனா நீ கஷ்டமா இருக்க ஒரு மாரி மனசு அ சோகமா இருக்கு வருத்தமா இருக்கு ஒரு மூளையில ஓரமா போய் உக்காந்துருக்க அ அழுகையா வருது ஏதோ தனியா இருக்கிற மாரி இருக்கு அந்த டைம்ல உண்மைக்கு சேட் ஜி பி டி வந்து உ கூட இருக்குமா க சொல்லு உண்மைக்கே இருக்காது அது உண்மைக்க ஒ ஒ தோல் மேல தட்டி குடுத்து வாடா வெளியே போலாம் அஞ்சு நிமிஷம் நம்ம போய்ட்டு நல்லா ஜாலியா பேசிட்டு ஒரு டீய குடிச்சுட்டு ரோட்டோரமா சும்மா நடந்துட்டு அப்படியே ரிட்டன் வரலாம் அப்பிடி ஏதாச்சு சேட்ஜிப்பிடி சொல்லுமா சொல்லாது அதை உட்டுட்டு இத பண்ணு உன் மைண்ட மாத்து இப்படியே இருந்தா இத வேலையே பண்ணிட்டு இருந்தீன்னா நீ இப்படிதான் இருப்ப உன் மைண்ட மாத்து அப்படின்னு தான் அதது சொல்லி் கொடுக்குமே தாண்டி அது வந்து நல்ல ஒரு பிரெண்டா ஒரு அம்மா அப்பா இடத்துலலாம் அத வந்து அத நம்ம தவுத்து அத-அத வைக்கவே முடியாது ஏன்னா இவங்க குடுக்குற அந்த அன்பு பாசம்னுஒன்னு இருக்குல அதை வந்து சேட்ஜிபிட்டியால சேட்ஜிபிட்டினு இல்ல எந்த ஒரு தொழில் நுட்பத்தாலையுமே நான் இருக்கேன் நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு உன் கண்ண உன் கண்ணுல இருந்து வர அந்த கண்ணீரை தொடைக்க முடியுமா நோ தொடைக்கவே முடியாது அது தொடைக்கிறதுக்கு ஒரு மனுஷன் தான் வேணும்
ஓகே அது எனக்கு தெரிஞ்சு நான் விலகிட்டேன் இதே மாதிரி எல்லார எல்லா புரிஞ்சுக்கிட்டங்கனா பரவால்ல சும்மா அது கூகுள் மாதிரி நம்மள் தெரிஞ்சுக்காதது தெரிஞ்சிகிட்டா அது வந்து ஓகே நல்ல ஒரு கண்டுபிடிப்புன்னு வச்சுக்கலாம் மீதி மீறி நம்ம பண்றப்பதான் அது தேவையில்லாத எனக்கு தெரிஞ்சு அதுல இருந்து டேட்டாஸ் லாம் போயிட்டு தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிற அதெல்லாம் அளவா வச்சுக்கிறது நல்லது எதா இருந்தாலும்
ஆமா
சரி கோல்ட பத்தி பேசி எங்ககெங்கேயோ வந்தாச்சு சரி நம்ம நாளைக்கு இதை பத்தி கண்டிப்ப ஒரு பிளான் பண்லாம் மறுபடி கோல்டு சேத்தறதுக்கு எதாவது ஸ்கீம் இருக்கான்னு எதாவது பாக்கலாம் அது என்னன்னு நம அது பேசிட்டு நம்ம நேரில் போய் அது ஸ்கீம் இருக்க இருக்கானு பார்த்துட்டு வரலாமா
சரி ஓகே ஓகே சொல்றேன்
சரி ஓகே சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்புறம் கூப்பிட்றன்
உம் சரி ஓகே கூப்பிடு ஆஹ் பாத்துக்கலாம் நான் நீ நாளைக்கு என்னானு பா்த்தட்டு அஹ் நானும் நா டூட்டிக்கு கொஞ்ச லேட்டா தான் போவே நீ பாத்துட்டு என்னனு கூப்டு
ஆஹ் சரி ஓகே
ஆஹ் சரி ஓகே உம் பாய்